ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா?
ஆ கேக்குது சொல்லுங்க
ம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அண்ணி குடுங்குறாங்க
தண்ணி குடிக்கிறீங்களா ஓகே ஓகே ஓகே
அது கூட கேப்வுடாம வந்டிங்க அதுவுள்ள
என்னங்க
கூட கேப்வுட்லங்க அதுக்குள்ள வந்டிங்கன்ற
ஓ சாரி
பாத்துக்லா பரவால்லங்க
அ ஆ
எ என்னது
நா என்ன பண்ற கரி லீஃப உருவிட்டு உக்காந்துருக்குற
ம்
அ
மேரேஜ் லைஃப் லா எப்டி போது
உங்களோட வாய்ஸ் எனக்கு அடச்சு அடச்சு கேக்குது விட்டு விட்டு கேக்குது
ஓ
நீங் பேசற்து எனக்கு ஸ்லோவாதா கேக்குது
இப்ப இங்க நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கு
ஓய் செரி செரி ஓகே ஓகே ம் ம் ம் சொல்லுங்க காலேஜி டேஸ்ல காலேஜ் லா போய்ருகீங்ளா
நேத்து காலேஜே படிக்கலைங்க
காலேஜ் எல்லா படிக்கலயா
இல்லைங்க
நான் காலேஜ் எல்லா போயிருகே
எங்க வீட்ல படிக்க வைக்க ஆளு இல்ல
ஓ அப்போ ஒர்க்குக் போயிருதீங்க
வேற ஒர்கு போயிடு இருந்தாரு ஆனா கரஸ்ல படிச்சிருக்க கரசுல படிச்சிருதக
என்ன டிகிரி முடிச்சிருகீங்க
இல் இட்டு க பட்டு
லிட்ரேச்சர் பி ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷுங்ளா தமிழுங்ளா தமிழுங்ளா தமிழ் கொஞ்சோ டஃபால்லா இருக் கோ உங்களுக்கு அந்த சே அதாவது அது உள்ள போயிட்டு
யு
ஓ பட் இங்கிலீஷு அப்டிதாங்க நா பி ஏ இங்கிலீஷ் முடிச்சது இங்கிலீஷ் பாத் திங்கன்னா உவுங்ளுக்கு அப்டிதா இருக்கு அது பொனட்டிக் அந்த சவுண்ட்ஸ் செ அதெலா வந்து உங்ளுக்கு ரொம்ப ரஃபா இருக்கு அந்த சவுண்ட்ஸ் ஸ் லா பாத்தீங்ன்னா நம்ம அடி வயுத்ல இருந்து சொல்லணு அப்பதா எ க்ளாசாரு எ கிளாஸ் சாரு ஒர்தரு இருப்பாரு அந்த ப்பொனெட்டிக் சவுண்டு அவர் வந்து பண்ருட்டி சாரு அவர் காமெடிப் பன்னுவாரு அந்த சவுண்ட் சொல்லுபோத்லா நாங்க சிரிசிட்டு இருப்போ கேக புக்க கேக புக்கன்னு
இல்லங்க
ஆ நல்லா இருக்கு
இப்போத் சிரிசினிகிறிங்க அழுவுறீங்ளா
அ
இப்டி த சிரிசிட்டு வறிங்களா அழுறீங்கானு
சிரிசிட்டு இருகிறீங்ளா அழுகுறீங்களா
ம் அழவுரிங்ளானு கேக்ற
எப்போ மனசு எப்பொ அழுகுறாங்க என்னங்க கேட்டனா நீங்க பேசத்து எனகு வந்து விட்டு விட்டு கேட்குது ன சரியாவே கேக்க மாட்டுது
விட்டு விட்டு கேக்குது அது கொஞ்சோ சம்ஸ்
நா பேசத்து க்ளியரா கேக்குதா
ம் அ கேக்குது கேக்குது இது கொஞ்ச டவர் ப்ராப்ளமார் இருக்
ஓ சேர் சேர் சேர் சேர் அ சமச்சு முடிச்சாச்சா சமைக்கணுமா இதுகப்பறோ
செய்ணு அதுக்கு ஃப்ரெண்டு ஒருதங்க கால் பணிணே இருகாங்க
வாறீங்ளா சாப்பல்லா எங்க வீட்ல கேட் ரைஸு பொட்டேடோ ஃப்ரை லா ரெடிய
அவ்ங்கிட்ட பேசீட்டு அப்றமா தா பண்ணு
பேசீட்டு அப்டியே செய்யலாமல்ல
புரில
பேசிகிட்டே அப்டியே செய்யலாம்ல அப்டிங்ற
இல்ல கொஞ்சோ சவுண்டா இருக்கு பாத்திரல்ல வேல கழுவுல.
ஆ ஓ, ஓ,
வீட்ல வேற பிரியாணியா, கொஞ்ச டைம் எடுக்கு
ஓ மேரேஜ் ஆனவங்ளா, மேரேஜ் ஆவாதவ்ங்ளா?
மேரேஜ் ஆனவுங்க.
மேரேஜ் ஆனா கேளா? பேபிஸ் எல்லா இருக்காங்ளா? லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜாங்க?
ஏதோ ஒரு மேரேஜ், நீங்க மேரேஜ் பண்ணுனா பண்ணிகோங்க.
கேக்கலைங்க.
ஏதோ ஒரு மேரேஜ், ஆ, ஆ இல்லங்க.
ஆ
லவ்வு இல்ல, அரேஞ்ச்சு இல்ல, ஏதோ ஒரு மேரேஜ்.
அதுவு ஒரு மேரேஜ்ஜு
அவ்ளோதாங்க பண்ணணு எனக்கு வந் து ஒரே ஒரு பேபி தாங்க
ம் ம் ம்
இப்பதா பொறதுருகாங்கோ ரென்ற மாசோ ஆவு
ஓ பேபி ரெண்டு மாஸ் ரெண்ர மாசோ கை கொழந்த சோ ட்ர்ஸ்ஃபுல்லா இருக்குல்ல உங்களுக்கு அந்த லைஃப்பு
கண்டிபாங்க
கொழந்தைய பாத்துக்க ஆள் இல்லாம, நீங்க சிங்கிள் பேரண்ட்ஸு தான அதாவ்து மாமனார், மாமியார் இல்லாம நீங்க மட்டுமே பாத்துக்க வேண்டிய சூழ்நில இல்லையா? ஆ
ஆனா, அவ்ங்க கொஞ்சோ கோவத்துல வர்றங்க, அவுங்கப்பா கிட்ட பேசற மாரி நெலைல வரமாட்டறாங்க.
ஓ ஓ
என்ன பண்றது, கஷ்டமாதா இருக்குது
ஏ, என்னோட லைஃப்லயே நா அனுபவிச்சிருக்கே. அந்த லைஃப்பு எனக்கு வந்து எல்லாரு மே இருந்துமே, நாங்க இல்லாம தா இருந்தோ
இந்த மாத்ரி மனிதாங்க எங்க வீட்லயு எ அம் எங்கம் எங்கம்மாவு இருக்கறாங்க அப்பாவு இருக்கறாங்க. அவுங்க வீட்லயு அம்மா இருக்கிறாங்க. இருந்தாலு நாங்க யாரு வேணான்ட்டு இருக்கோ
அதா நல்லது, எனக்கு தெரிஞ்சி நம்ம ரெண்டு மென்டர் லைப்லயே இருந்துக்கலா லைஃப் அத விட்டுட்டு அவுங்க வந்து சொல்ல நம்ளுக்கு அது தெரியல இது தெரியல லொட்டு லோசுக்குண்ணுவாங்க எதுக்கு தெரிஞ்சு வரைக்கு சாப்பிட்டமா, சமைக்கிறமா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல,
மொத்ததுல எப்ப வேனா நென்ச்சா சமைச்சுகலா நென்ச்சா கடையில வாங்கி சாப்ட்டுக்கலா இல்லையா போலாம் ஆ ஹலோ அவுங்க இருதாங்கனா இத்தன மணிக் ஏந்துக்கணு இத்தன மணிக் சமைக்கணுவாங்க நீ என்ன கவனிக்மாட் றன்னுவாங்க இது ஒரு பிரச்சனையா வரும். சண்டையா வரு ஏதுக்கு நம்க்கு அலலா நம்ம அதுக்கு சாட் டமுல்லாட்ட, நெனச்சா நேரோ சாப்டுவோ, நெனச்ச நேரோ தூங்க வேண்டித் தா
ம்
தூங்க முடியல ஏனா அததுக்கு ஒன்னு பண்ண முடில
பர்ஸ்ட் பேபிக்கு எல்லாமே அப்டிதா இருக்கு தூக்கமே வராது தூங்கவும் முடி யாது உங்களால தூங்கணுன் நென் ச்சாலு தூங்க முடியாது ஆமா, ஆமா ஏனா நாங்களாம் வந்து வளத்து க்கும் இல்லையா அதனால எங்களுக்கு அனுபவம் இருக்குது எனக்கு பட் ஆனா எங்க வீட்டுல நல்ல ஃபுல் சப்போர்ட்டு அதாவது ஹஸ்பண்ட்டு ரெண்டு பேபிஸ்க்குமே நல்ல பாத்துக்துனாரு பட் இப்பதா சரியில்லாத லைஃப் எல்லாத்துக்கு நடக்கறதான அதுக்கு என்ன பண்ண முடியு ஆமா கத்திக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு மூணு மாசத்துலயே அந்த கொழந்தைங்க எம்ப எம்பி எம்பி போவ ஆரம்பிப்பாங்க நெம்பி நெம்பி ஆறு மாசத் துல மூணு மாசம் கழிச்சி குப்பற விழுவாங்க கொழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு மூணா ஆறானு சரியா நியாப கோல்ல குப் குப்பர விழுவாங்க அப்டி அந்த நெஞ்சு மட்டு நிமித்தி நிமித்து முன்னடி போவாங்க கொழந்தைங்க எட்டு மாசத்துல எட்டி அடி வைக்கணுன்னு சொல்லுவாங்க பாய்ஸ் பேபிஸ விட கேர்ள்ஸ் பேபிஸ் வந்து ஃபாஸ்ட்டு மூமெண்ட் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயுமே ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு தா அவுங்க
ஆமா ஆமா வாழ்க்கையே பாஸ்டா போ
பேச்சுலயு அப்டிதா இருக்கு பாய்ஸ் விட கே கேர்ள் பேபிக்கு வந்து பாத்திங்ன்னா டக் குனு பேசிடுவாங்க எல்லாத்லியு பட் கே உமன்ஸ் லைஃப்ப பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலயுமே பாஸ்ட்டா இருந்தாலு பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்பறோ நல்லவர் வந்துட்டா நல்லபடியா இருந்துக்கலாம் பட் ஏதாவது ஒரு ட்ரிங்க்கரோ அது மேரி கெடச்சானா ஆமா எல்லாமே கடவுள் நம்மளுக்கு குடுத்த ஒரு மிகப்பெரிய சிறப் பு லேடிஸுக்கு அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பட் அதுக்கு ஆப்டர் மேரேஜ்ஜுக்கப்றோ நம்புள்க்கு லைப் கொஞ்சம் இது ஆகு பட், ஆனா அந்த பேபிஸ் வளர்ரா மூமெண்ட் நல்லா இருக்கு நீங்க மிஸ் பண்ணாம ஒவ்வொரு மூமெண்ட், யு போட்டோ எடுத்து வெச்சுக்கோங்க ஏனா நா அப்டிதா வெச்சிருக்கே என் கொழந்திய ஆ வீடியோஸ்சு அதா ஒரு சிக்ஸ் மந்த்து ஃபோர் மந்த் து ஒன் இயரு நைன் மன்த்து அப்ப அந்த அதாவது அந்த மன்த்க்கு மன்த் கொழந்திங் ஒவ்வொரு மூமெண்ட்டு மாறு உங்களுக்கு மொத அடி எடுத்து வெக் கிறது மொதல் குப்பற உழறது
ஹ்
ஆஹ் மொதல் வார்த்த பஸ்ட் பஸ்ட் கொழந் நீ நீங்க தூ தூக்கிக்கிட்டு வெளில ஃபர்ஸ்ட் ட்ரிப் வெளிய போறது அதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி பார்க்கு ஒரு வாக்கிங் மூமெண்ட்டு அதெல்லாமே நீங்க போட்டோ மெமரிஸ் எடுத்து வெச்சுக்கோங்க நா எல்லா அப்டிதாபண்ணேன் ஆ ஃபர்ஸ்ட் பையனுக்கு எல்லாமே மெமரிஸ் எனக்கு அதிகோ இன்னமு கண்ணமூடிகிட்டு சொல்லுவன் அந்த மெமரிஸ்ல்லா ஆ கொழந்தைக் கொழந்தைக அதெல்லா எடு த்து வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல்லா ஆ நல்ல டேக் கேர் பண்ணுங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அப்றோ மொத மொத அந்த ராகி கூழ் செஞ்சு குடுங்க கொழந்தைக்கு ரொம்ப நல்லது அது ராகிதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடுப்பாங்க அந்த ராகி ஊற வெச்சு மிக்ஸில போட்டு நல்லா அடிச்சு அந்த பால் மாரி வரு வெள்ளயா அது மட்டு ஃபில்ட்டர் பண்ணி கரும்பு சக்கர இல்ல கறிப்பட்டி வாங்கிட்டு வந்து ஆ அத கூட மிக்ஸ் பண்ணி அப்டி கூழாக்கி மொத மொத ஸ்பூன்ல கடவு சாமி கிட்ட வெச்சு படச்சிட்டு நா அப்டிதா பண்ணே ஆக்சுலா எனக்கு யாரு சொல்லி குடுக்கல ஒவ்வொரு மூமெண்ட்டு இப்ப நம்மள மாரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா இப்டி பண்ணனு அப்டி போணனும்போது அ அந்த மாரி அப்ப என் பையனுக்கு அப்டிதா பண்ண கடவுள் கிட்ட வெச்சு என் பெரிய பையனுக்கு வெள்ளி ஸ்பூனு ரொம்ப செல்ல குட்டி இன்னொனு பேபி இல்லாம இருந்த ஒரு ஒன்னா ன்ன அண்ட் ஆஃப் இயரு சோ அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு ஆஃப்ட்டர்தா ஃபர்ஸ்ட் பேபி அப்போ அவனுக்கு ரொம்ப செல்லோ சோ அவனுக்கு வெள்ளி ஸ்பூன்லதா வந்து நா மொத மொத வந்து சாப்பாடே ஊ குடு த அதுவு அந்த மெமரியெல்லா நல்லாரு க்கு உங்களுக்கு சாப்பாடு இட்லி ஆமா ஆ இ ச்ச இட்லி ஆவில வேக விட்ட பொருள் கொழந்தைகளுக்கு நெறயா தரலா அந்த அவிச்ச இட்லி நம் புட்டு சொல்வோம்ல்ல கொலா புட்டு கொழா புட்டு அப்றோ நம்ம இந்த நூல் புட்டு வருமல்ல அது வந்து இங்க இடியாப்பன்னு சொல்லுவாங்க அந்த இடியாப்போ தேங்கா பால் நெறையா குடுங்க கொழந்தைக்கு கீர பூச்சி வந்து இதா ஆகாது அண்டாது நம்ம குடி ஃபட் பண்றோ இல்லையா ஆஃப்டடர் அந்த கொழந்தைங்க எதாவது சா ப்ட ஆரம்பிக்கும்போது
மோ
சாப்ட ஆரம்பிக்கும்போது
ம்
அ நீங்க வந்து அந்த தேங்கா பால அதிகமா குடுங்க ஏனா அது கொழந்தைங்க வந்து கண்ட்ரோல் இல்லாம சாப்டுங்க கொஞ்சோ ஹெல்தியா குடுக்கணு ஃப்ரூட்ஸ் ஐட்ஸோ ஆ ஆப்பிள் வாங்கிட்டு வந்து அவிச்சி அந்த பால் காச்சி அது மிக்ஸ் பண்ணி குடு ங்க எதுக்கெடுத்தாலு நீங்க ஒயிட் சுகர் சேக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் கரும்பு சக்கர கரு ப்பட்டி இது ரெண்டுதா சேக்கணு அ நல்லாருக்கு அந்த கொழந்தைக்கு நீங்க
ஓம்
ஓகே நெக்ஸ்ட் கால் மீட் பண்லாமா ம் ம்